ஹலோ சிஸ்டர்
ஆஹ்
வணக்கம் கேக்குதுங்களா ஆஹ் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக் காங்க சிஸ்டர்
சமையல் எல்லாம் முடிஞ்தா இன்மே தானா
ஆஹ் முடிஞ்சது சிஸ் சரி இன்னைக்கு நா ஊருக்கு போயிருந்தேன் ஆ நால்லப்றோ சாயந்தரம் தா வந்
சாயந்தரம் தா வந்தேன் ஆ
உம் ம்
சேர் சேர் என்ன சமையல்
இன்னைக்கு புளிசாதமோ தயிர் சாதமோ பண்ணி குடுத்தாங்க சிஸ்டர் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல பயணமா
ஆஹ் ஆஹ்
அதனால அப்புறம் செரின்ட்டு அஹ் புளிச்சாப்பாடு தயிர் சாப்பாடும் பண்ணி கொடுத்துருந்தாங்க
உம் பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டீங்க இல்லையா
ஆஹ் காலையில அவங்களுக்கு நா பூரி மசாலா செஞ்சு கொடுத்தே அதனால அப்புறம் அவங்க எனக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க
உம் டிராவல் எப்படி இருந்து
ஆஹ் சிறப்பா இருந்தது சிஸ்டர்
உம்
நீங்க என்ன சமைச்சீங்க இன்னைக்கு
ல நவர மீன் தெரியுமா உ நவர மீன்னு சொல்லுவாங்க
சிஸ்டர் புரியலங்க
நவர மீனு நவர மீனு
ஓ சரி சரிங்க சிஸ்டர் ஓ
நைட்டு இரவுக்கு இனிதா பாக்கணும் ஒரட்டி ஒரட்டியும் அப்பறம் பருப்பும் பீப் கறி
ஓ
நைட்டுகுள்ள சமச்சாச்ச இனிதான செரி செரி
அதனால இனிமேல் தா நைட்டு வேல பாக்கணும்
ச நைட்டு என்ன சமைக்கலான்னு முடிவிருக்கா
நைட் வந்து சப்பாத்தி செய்யலானு முடிவு பண்ணிருக்கு சிஸ்டர் அ அது தம்பிக்கு அடுத்த வார ஸ்கூல் சப்பாத்தி வந்து குருமா சிஸ்டர்
ஆஹ்
வெஜ்டேப் இல்ல இல்லைங்க காய்கறி குருமா செஞ்சுக்கலானு சொ சொல்லிட்டு நீங்க நைட்டு என்ன பண்லானு சொல்லிட்டு
நைட்டு ச சொன்னல்ல ஒர
அந்த இது ஓகே ஓகே ஓ சரி சரிங்க சிஸ்டர் உம் உம் இனிமேல் தா சமைக்கணுமா
இல்ல இல்ல சமையல் நடந்துட்ருக்கு
நடந்துட்ருக்கு ஓ
இல்ல கரெக்டா ஒன்போது மணி ஆனா சாப்ட்டுருவோ
ஓ சரி சரிங்க சிஸ்டர் நாங்க ஏ ழரை ஏலே முக்காலுக்கு சாப்ட்டுருவோ ஆஹ் தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேர இடைவெளியில
அப்டி அ சீக்கிரோ சாப்பிட்டா நாங்க தூங்குறதுக்கு நேரோ
ஓ செரிங் செரிங்க சிஸ்டர் இங்க வந்து அதிகபட்ச ஒம்போதர பத்து மணிங்க போது தூங்கிடுவோ
ஆஹ் சேர் மொ பரீட்ச நேரோ பதினோரு மணி ஆகு பன்னெண்டு மணி ஆகு
ஓ பேசுறது வந்து எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு
டவர் கிளியர் ஆ தா இருக்கு
ஓ செரி செரிங்க சிஸ்டர் உங்களுக்கு பாப்
ஒரு வயசு ஆகுது பாப்பாக்கு வராடி
ஓ செரி செரிங்க சிஸ்டர் நடக்க ஆரம்பிச்ட்டாங்களா
அங்க
ஓ செரி செரிங்க சிஸ்டர்
எனக்குமே பெரிய பைய பத்தாவது படிக்குற பைய இருக்கா ஓ பத்துன்னா இன்னு படுத்து பத்து முடிச்சாச்சா
பத்து முடிச்சாச்சு ஆமா சிஸ்டர் நானூத்தி தொண்ணூத்தி மூணு ஐநூறுக்கு
ஆஹா
ஆஹ் பள்ளியில ரெண்டாவதா வந்திருக்கா
சேர் சேர்
அதனால அப்றோ அவனோட ஸ்கூல் வேலைகள் எல்லா பொய்ட்டு இருந்துது
என்ன குரூப் எடுக்கலான் முடிவு பண்ணிருக்காங்கோ என்ன குரூப் அடுத் து லெவன்த்துல என்ன குரூப் எடுக்கலானு பயாலஜி சேர் சேர்
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி
பயாலஜிலயா நல்ல மார்க் சீக்கரோ சீட்டு கெடச்சுறு
ஆஹ் கண்டிப்பா சிஸ்டர் அட்மிஷன் போட்டாச்சு இன்னு ஒரு நாலஞ்சு நாள்தா இருக்கு ஸ்கூலுக் நாலாந் தேதி சொல்லியிருக்காங்க திரும்ப மாத்திருக்காங்க உம் மொதல்ல ஒன்னாந் தேதி இருந்தது அப்புறோ இன்னைக்கு நாலாந் தேதியா மாத்திருக் காங்க
உம் சேரி சேரி அப்ப அடுத்த வாரொ வியாழக்கெழம
உம் ஆமா ஜஸ் டென் வேற நீங்க உங்களுடைய யாஹ் மீதி நேரத்துல என்ன பண்ணுவீங்க பொழுதுபோக்கு பாப்பா இருக்கறனால சரியா இருக்குமோ பாப்பா இருக்கறனால வேல சரியா இருக்கு சரி சரிங்க சிஸ்டர்
அது இல்லாம செகண்ட் கன்சீவ் வேற
ஓ சரி சரி சரிங்க அப்ப நே ஓ அப்ப நிச்சயமா நேர இருக்காது ரெண்டு குட்டீஸ் இருக்கர்னால
அமைதியா இருக்கா ஆகஸ்ட்லதா டேட் சொல்லியிருக்காங்க
டம் சுகப்பிரசவம் ஆகட்டும்
இல்ல தெரியல ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்மா
ஜஸ்டன்
ஃபஸ்ட்டைம் அது வந்து லாஸ்ட் என்னோட பி பி ஓவர் ஆச்சி
ஓ ஓ ஓ
அதனால ஆப்ரேஷன்
ஓ சரி சரிங் சிஸ் டர் அது வந்து தற்காலிகமாதா இருக்கு ஆஹ் பாப்பா உருவாகும்போது இருக்கிறதாதா இருக்கு அதுக்கப்புறோ
ஆனா ஆரம்பத் திலருந்து அவ்ளவா இல்ல
உம் உம்
ஆனா அது லாஸ்ட் டைம்லதா இதாயிட்டு
அதுதா பாப்பா வெயிட்டு ஏர்றப்ப நம்ம வெயிட்டு சேர்ந்து ஏறுமல்வங்க அப்ப வந்து பிரெக்னன்சி டைம் பி பி மட்டு ஏறு எனக்கு தம்பி வை
அப்புறோ தம்பி பொறந்ததுக்கு அப்புறோ ஒரு பத்து இருவது நாள்ல நார்மல் ஆயிருச்சு அது பிரெக்னன்சி டைம் பி பினு சொல்லுவாங்க
ஆமா
உம் அதனால தைரியமா இருங்க சுகப்பிரசவம் ஆகணுனு நாங்க வேண்டிக்கிறோ நிச்சயமா ஆஹ் எந்த சாமி அதிகமா கும்பிடுவீங்க
எல்லாமே
எல்லாமே நாங்க நா நாங்களு எல்லா கடவுளுமே கும்புடுவோ வீட்டுல வந்து சாய்பாபா கோயில் வெச்சிருக்கோ
ஆஹ் ஆஹ் செரி கண்டிப்பா ஃபர்ஸ்டு பொம்பள புள்ள தா ஓ தெரியில அ ஆ அவ்ங்க கடவுள் குடுக்குறதா
எதனாலும் ஓகே சரி சரி செரி செ சந்தோஷ
அப்ப இன்னொரு மூணு மாசத்துல ஆஹ் மாவு மட்டு பெசஞ்சுட்டே பேசிட்டு இருக்கே தோழி
மாவு ஆஹ் மாவு வந்து இது வெந்நீர்ல வந்து பெசவீங்களா இல்லன்னா தண்ணில பெசவீங்களா
பெசைய்வே அது பழகிடுச்சு அப்டியே சாஃப்டா வந்து பழகிருச்சு
அந்த வெந்நீ லைட் சூடல தண்ணி லைட்ட சூடாக்கி அதுலதா பெசறது சப்பாத்தி அப்ப கொஞ்சோ சாஃப்
ஆஹ் சொல்லுவாங்க என்னோடதுலன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா மாவுக்குள்ள தண்ணி ஊத்த மாட்டோ ஆஹ் அந்த சாஃப்டா வர்ரதுக்கு மொதல்ல அந்த பாத்திரத்துல ஒரு டம்ளர் அத ஒண்ற டம்ளர் நம்ம எவ்ளோ உருண்ட வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊத்திட்டு ஆஹ் உப்பு போட்டு கலக்கிட்டு அதுக்கு அப் டா மாவு கொட்டும் போது உங்களுக்கு அந்த மா வந்து ரொம்ப மிருது துவா இருக்கு ஆஹ் அது வந்து எனக்கு ஒரு தோழி சொல்லிக் குடுத்தாங்க அதனால அப்டியே பழகினனால ஆஹ் பச்சத்தண்ணியிலயே மிருதுவாவே ஆ வந்துரு
செரி செரி
உம்
க இது குருமா எது கடல மட் கடல மட்டு போட்டு குருமா
இல்ல இல்லைங்க காய்கறி போட்டுட்டு நாங்க வியாழக் கிழம வியாழக்கிழம வந்துட்டு அன்னதான பண்ணுவோ ஒரு பத் இருவது பேர் த்துக்கு ஆஹ் அவ்ங்களுக்கு ப்ப நம்ம வந்து ட்டு இந்த இதெல்லா சொல்லுவாங்கல்ல இந்த சமையல் துறையினர்ல இருக்கக்கூடிய வல்லுநர்கள் வந்து அந்த சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு குருமா செய்வாங்கங்கல்லங்க கடலை மாவு இது பண்ணி அதாவது வெங்காய தக்காளி வணக்கிட்டு அஹ நமக்கு என்ன காய்கறி வேணுமோ கேரட் பீன்ஸ் உருளக்கிழங்கு என்ன வேணுமோ அந்த காய்கறி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பாதி வேகடிச்சுட்டு ஆ கடல மாவு இருக்குல்ல ஆ கடல மாவு வ வந்
கடல மாவ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணில ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன்
கலக்கி விட்டுட்டு அஹ் அத வந்து அந்த ஹ வெங்காய தக்காளி காய்கறிலாம் வந்து ஊத்திடணு ஊத்தி முடிச்சுட்டு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷோ டூ பத்து நிமிஷோ நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா மசாலா எண்ண அ
ஓ சேரி சேரி
ஆஹ் அது வந்து காய்கறி போட்டு செய்யறது பட் அந்த மசாலா சுவையே வந்து வரு நமக்கு அதனால இன்னைக்கு அது செய்யலானு சொன்னாங்க வழக்கமா நம்ம செய்யறது தேங்கா அரச்சு ஊத்தி பட்ட கிரம்பெல்லா அரச்சு ஊத்தி செய்வோ
ஆமா
இன்னைக்கு இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யலானு வீட்ல கேட்டனால சரி அது பண்ணிக்கலா அது வந்து இருவது முப்பது பேர் இருந்தாலு நீங்க பத்து நிமிஷத்துல சமைச்சிரலா ஹோட்டல்ல வந்து பூரிக்கி மசாலா தீந்துருச்சு அப்டினா அ இந்த குருமா வந்து இன்ஸ்டன்டா செய்வாங்க சுவை அதிகமா இருக்குங்க
ஆமா
அ அவனல்லா அத்
அதனா அது ஊர்ல இருந்து அந்தனால சரி அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ன
அதனாலிங்க செரிங்க சகோதரி மிக்க நன்றி அடுத்த தலைப்புல நம்ம தொடர் வந்து பேசுவோங்க நிச்சயமா நன்றி ஆஹ் ஆ ஓகேங்க